கேக்குதுங்ளா ச வணக்கம் தோழி
நா பேசுறது கேக்குதா உங்ளுக்கு
ஆ கேக்குது நி
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ இப்பதா கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது
ஆ சரி தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே எம் டி
ம் நல்லா இருக்கேன் தோழி நீ ஆ நா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் பத்தி பேசலாமா தோழி நம்ப இன்னைக்கு
ம் பேஸ்லாம் ம்
இப்போ அ என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா நம்ம வளரும் காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம அம்மா அப்பா ஆ அப்டி தாண்டி பாத்தா நம்ம சி சித்தி சித்தப்பா அத்த மாமா அவங்ளுக்கு தான முக்கியத்துவம் தருவோ நண்பர் கள் என்னதா இருந்தாலு நண்பர்கள் நம்ம அம்மா அப்பாக்கு அடுத்தததான் நம்ம வச்சு பாப்போ இப்ப யாரா இருந்தாலு சரி நம்ம காலங்கள்ல
ம்
நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சன வருது இல்ல நம்ம ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியோ கெட்ட நிகழ்ச்சியோ அது எதுவா இருந்தாலூ நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம பேசிப்போ ஆ இல்ல நம்ம அத்தமாமா கிட்ட சொல்லுவோ இல்ல சித்தி சித்தப்பா கிட்ட சொல்லுவோ இல்ல அவுங்க பசங்க யார் நெருக்கமானாங்கனா அவங்ககிட்ட சொல்லிப்போ அந்த மாரி நம்ம வரனோ ஆனா இப்போ இப்ப வர காலங்கள்ல பிள்ளைகள்ல்லா பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட உக்காந்து பேசுறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமா நெனைக்கிறாங்க ஒரு நண்பர்கள் கூட சுத்துறது நம் நண்பர்கள் கூடேயே இருக்கணோ அவுங்க நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்ட்டு அம்மா அப்பாவே முக்கிய இல்ல அம்மா அப்பா எல்லா அப்புறம்தா அப்படின்னு இந்த காலத்து பசங்கலா யோசிக் க்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
அ ரொம்பவே சரியா சொன்னீங்க இப்ப இருக்கிற அ காலக்கட்டத்து பசங்க வந்து யாருமே வந்து அவங்க அப்பா அம்மா கூட வந்து உக்காந்து பேச மாட்றாங்க அப்புறோ அந்த உறவுகள் இது யாரு ஏ சித்தப்பாவா இல்ல அத்தையா மாமாவா எந்த உறவூ வந்து அவங்களுக்கு சரியா தெரிய மாட்டேகீது இதுக் இதுக்கெல்லா வந்து முக்கியமான காரணோ எதுன்னு கேட்டீங்க அப்டின்னா அவங்க அந்த தொலைபேசியில வந்து அந்த அதிக நேரோ அவங்க வந்து அந்த செலவிற்ற விஷயங்கள் அப்படின்னு தா நா சொல்லுவே ஏன்னா வந்து இப்ப இருக்கிற காலக் கட்டத்து பசங்க அப்டின்னூ போது அவங்க வந்து அந்த விளையாட் வெளியில போய் கூட வெளயாட மாட்றாங்க இந்த வீட்ல அந்த மாரி அப்டியே வந்து இந்த தொலைபேசி வெச்சுட்டு விளையாட்றாங்க அதாவது பெற்றோர்கள் வந்து வச்சிருந்தாலூ பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நெனைப்பாங்க ஆனா அடுத்த பிள்ளைங்கள பாத் து அவங்க வந்து அடம்பிடிச்சு இந்த மாரி எனக்கூ வேணூ அப்படின்னூட்னே நம்ம அத வந்து குடுத்துட்றாங்க பெற்றோர்கள் அதெல்லாமே அவங்க வந்து அதுல மூழ்க்கிட்றாங்க அதனால வந்து வீட்டுக்கு யாராவத் விருந்தாளிங்க அ வந்தா கூட உறவினர்கள் வந்தா கூட அத வந்து வெளியில வந்து பாக்கணோ பேசணோ அப்டின்ற ஒரு எண்ணமே வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டேகிது ஏதாச்சூ அந்த பள்ளி விடுமுறை நாட்கள் கூட அவங்க அதிகமா அ அந்த படிக்கிற நேரம் போக அதில செலவிட்றாங்க அத் உக்காந்து என்ன பள்ளியில நடந்தது முன்னாடில்லா வந்து பாத்தீங்கனா அப்டின்னா நம்ப அ பள்ளியில பள்ளிக்கு போயிட்டு வந்தோ அப்படின்னா நம்ம ‌என்ன பண்ணுவோ அப்பிடின்னா அப்பா அம்மா கிட்ட உக்காந்தோ இல்ல அம்மா கிட்ட உக்காந்தோ நம்ம சொல்லுவோ இன்னிக்கி வந்து என்னோட ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா நாங்க வந்து இப்பிடில்லா வந்து விளையாட்னோ ரொம்ப ஜாலியா இருந் இன்னிக்கி எங்க மேக்ஸார் வர்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சு நம்ம வந்து பேசிட்டுருப்போ ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந்து வாய தெர்ந்து கேட்டா கூட என்ன நடந்தது எதுன்னு கேட்டாக்கூட அதெல்லா எதுவூ சொல்லிக்கிற மாதிரி நடக்கல சரி நா அப்புறோ பேசுறே உங்கிட்ட விளையாடிட்டு வரே அப்டின்னுட்டு அந்த மாதிரி வந்தும் போயட்றாங்க அந்த மாதிரி ஒரு அ குடும்பம் அப்டின்னா வந்து எப்டி இருக்கணோ அப்டின்னா இந்த மாதிரி வந்து பேசுற விஷயங்கள் பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நெறய இருக்கோ முன்னாடில்லா பாரத்தீங்க அப்டின்னா கூட்டு குடும்பெ அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்தது இப்ப வந்து எல்லாரூ தனி குடும்பம் வந்து போயிட்றாங்க அந்த கூட்டு குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா நறயா அ சந்தோஷங்கள் நிறைஞ்சி இருக்கே என்னதா வந்து சண்டை சச்சரவுகள் வந் வந்தாலூ ஒரு சில நேரத்துல அவங்க வந்து கூடிப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து திரும்ப கூடி அ திரும்ப அந்த பசங்களுக்கூ வந்து விளையாட்றதுக்கு ஆட்கள்ல்லா இருப்பாங்க இப்ப எல்லா தா தெருவுல ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவுல வந்து பசங்க இருந்தாதா விளையாட்றாங்க இல்லனா வந்து அவங்க தொலைபேசியில விளையாட்றாங்க இருந்தாலுமே வெளியில அனுப்ப மாட்றாங்க ஏனா ஒரு சில கார்ணங்களால வந்து ரொம்ப நேரோ விளையாடி அ அது வந்து அவங்களுக்கு வந்து அ டயட் ஆயிடுமோ அதனால படிக்க மாட்டாங்களோ அப்டிங்கறனால வீட்லயே வந்து படிக்க சொல்றாங்க அவங்க படிச்சு ஒடனே வந்து அந்த ஒண்ணு தொலைக்காட்சி பாக்கணு இல்லன்னா வந்து அந்த இப்ப அந்த தொலைபேசி அத வந்து நம்ம பயன்படுத்தணு அப்டின்னா அவங்களுக்கு அந்த டக்கு டக்குன் படிக்கறதா இருக்கட்டு எழுதுற விஷியங்களா இருக்கட்டு இப்ப வர பசங்கலா பாத்தீங்க அப்டின்னா அந்த தொலைபேசி வந்து அ பாத்துதா வந்து படிக்கிற மாதிரி இருக்கு எல்லா அந்த பள்ளிக் அ பள்ளில இருந்து எல்லா விஷியங்களு தகவல்களு அதுலதா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்டின்னே சொல்லா அந்த அளவுக்கு வந்தும் இந்த மாரி விஷியங்கள் எல்லாமே அந்த தொலைபேசில வரும்போது அவங்க அந்தம் அ விடுமுறை நாட்கள்ல கூட அவங்க வந்து குடும்பத்தோட அந்த நேரம் அ ஒதுக் குறாங்க அப்டிங்கற ஒரு விஷ்யமே வந்து ஆவ கொழந்தைகள் வந்து மறந்துட்றாங்க அப்டின்னு சொல்லா அ இப்போ வந்து பாத்தீங்க அப்டின்னா பெற்றோர்கள் வந்து வெளில எல்லா ருமே வந்து இப்போ எல்லாரும வந்து வேலைக்கு போறவங்களு இருக்காங்க வீட்ல வந்து அம் அம்மாவு வேலைக்கு போறவங்க இருக்காங்க அப்பாவு வேலைக்கு போறவங்க இருக்காங்க முன்னாடிலா அம் அப் பா மட்டுந்தா போவாங்க இப்பல்லா வந்து ரெண்டு பேருமே ஒரு வீட்ல ஒரு குடும்பத்துல இந்து போக ஆரமிச்சுட்டாங்க அந்த குழந்தைகள் வந்து அ அவங்க வந்து என்ன நெனைப்பாங்க அப்டின்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ப கொழந்தைங்களுக்கு என்ன அ செய்ஞ்சு அவங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்கணுமோ அதது எல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து அன்பா பாத்துக்கணு இல்லன்னா அவங்களுக்கு ஏதாச்சு அந்த வேலையில ஏதாச்சு அவங்களுக்கு அந்த அ டென்ஷன் இருந்துதுன்னா அத பசங்க கிட்ட காமிப்பாங்க இந்த மாரி ஒரும் அ சண்டையு இருக்கோ அதே சமயோ வந்து அவுங்ளே வந்து கொழந்தைங்களுக்கிட்ட மனி ப்பு கேட்டு நா தெரியாம திட்டிட்டே அப்டின் உனக்கு என்ன வேணு புடிக்கூ சொல்லு வாங்கி தரே எல்லா பண்ணி தரே அந்த மாரி ஒரு சில விஷியங்கள் வந்து குடும்பம் அப்டிங்கிற ஒரு விஷியத்துல அகா நடக் நடக்கூ இப்ப இருக்க தனி குடும்பத்துலலா வந்து இப்டிதா போயிட்டுருக்கு அதே முன்னாடி கூட்டு குடும்பமா இருந்துதுன்னா ஏதா அம்மா அப்பா திட்னா கூட நம்ம தாதா பாட்டிக்கிட்ட போவோ அவங்க ஏதாச்சு சமாதானப்படுத்திருவாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷியமாவே தெரியாது இப்ப அந்த குடும்பம் அப்டிங்கறதே வந்து அ ஒடஞ்சு போயிருக்கு அப்டின் தா நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா தோழி கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க எல்லா விஷியமே அதேதா இப்ப தொலை பேசியு தொலைக்காட்சியு கலைக்காட்சி எப்போயிலருந்தே இருக்கு தொலைபேசி இப்ப வந்து சின்ன பசங்க பொறந்த கொழந்தைகள்ல இருந்து பெரியவுங்க வரைக்கோ மூது மூதாட்டிகள் வரிக்கூ எல்லாரையுமே வந்து தொலைபேசி வந்து அப்டியே உக்கார வச்சிருச்சு ஒரு மூளையிலன் தா சொல்ல வர இப்ப கொழந்தைங்கள் சின்ன கொழந்தை வரைக்கூ தெரியிது இப்போ ஃபோன் ஃபோன் எடுத்தா தொலைபேசி எடுத்தா அதுல வந்து யூட்யூப் இருக்கு நம்ப அதுல எல்லாமே பாக்கலா அப்டிங்கறது வந்து அப்டியே டச் பண்ணி டச் பண்ணி கரெக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அத கொண்டு வந்துர்றாங்க இப்போ ரெண்ட்ர வயசு நா எ கொழந்தைய சொல்றே அவுங்களுக்கு வந்து நா இப்டி பண்ணனோ அப்டி பண்ணனோல்லா எதுவுமே சொன்னதுல்ல ஆனா அவுங்ளே எடுக்குறது ஃபோன் பண்றது எப்புடி பாஸ்வேர்ட் போட்றது பாஸ்வேட் இல்லாம பாஸ்வேட் போட்ருந்தா அந்த தொலைபேசி தப்பிச்சிருச்சி இல்ல நம்ம கொஞ்சோ ஏமாந்து இப்டி பேசிட்டு வெச்சுட்டு போயிட்டோன்னா கரெக்டா அழுத்துறாங்க நம்ம சு க்ளாஸ்ல்லா எதுமே எடுக்கலியே நம்ப இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது கூட நம்ப கல்லூரியில நம்பல்லா கொ ட்டு வாங்கி கொட்டு வாங்கி கத்துட்ருப்போ ஒன்னு ஒன்னோ இப்ப இருக்க பிள்ளைகள்லா அப்டி கடையாது கண்ணு பாத்தா கை வேல செய்துனு சொல்வாங்க இப்போ நம்ம பிள்ளைகள் அப்டிதா இருக்காங்க கண்ணுப் பாக்குது கை வேல செய்யுது அவ்வுளதா சிம்பிளா அவுங்களுக்கு கண்ணு பாத்தோன்னே கையில என்ன பண்ணோன்னு பண்ணிர் றாங்க அது வந்து அது வந்து கு முன்னேற்றி போறாங்க அதெல்லா செரி ஆனாலு நம்ம அம்மா அப்பா தான கஷ்டப்பட்டு நம்பள ஆ இவ்ளோ தூரோ கொண்டு வந்துருக்காங்க அவுங்களுக்கு ஒரு முக்கியத்துவோ தரனோ அப்டிங்கறத மட்டு இந்த பிள்ளைகளுக் க்குத் தெரிய மாட்டேன்து நா ஏ சொல்ல வரனா இது வந்து நெறைய விஷயோ நா பாத்துட்டு இருக்க நா ஒரு இதுவா நா ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டா இருக்கு டீச்சரா இருக்க சோ எனக்கு வந்து என்ன என்ன தோணுதுன்னா இந்த காலத்துப் பசங்க என்னதா அந்த மொழி தெரிஞ்சாலு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அம்மா அப்பா கூட வந்து ஒரு நல்லா பேசிக்கல ஒரு சகஜமா பேசிக்கல அவுங்க மனசுல பட்றதுல்லா வெளிப்படையா பேசல அப்டின்னா ஒரு அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்றாங்க எனக்கு இருக்கறது ஒரே பையங்க எ பைய எங்கிட்ட பேச மாட்றா அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்டின்றாங்க பைய ஆனா பாத்தீங்கன்னா எல்லா வெளியாட்கள் கூட நல்லா சந்தோஷமா நல்லா பேசுறா ஆனா அம்மா அப்பாவன்னு பாக்கும்போது ஏதோ அவனுக்கு தடுக்குது பேசுறதுக்காக அது ஏ எ அம்மா அப்பா பயமுறுத்துறாங்களா இல்லன்னா பயப் அவரே பயப்பறாரா அவங்கள பாத்து ஏதா சொல்லிடுவாங்களோ இல்ல திட்டிடுவாங்களோ நம்மளுக்கு எதா பண்ணாம போயிடுவாங்களோ எதுக்கு அவுங்கிட்ட ஆர்க்யூ பண்ணி க்கிட்டு அப்டின்னு என்ன நெனைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டன்து ஒரு ஒரு நூறு ப நூறு சதவீத்துல ஒரு இருவது டூ முப்பது சதவீத பிள்ளைங்க இந்த மாரி இரு க்காங்க அம்மா அப்பாக்கிட்ட ஃப்ரீயா அவங்க நெனைக்கிறத பேச மாட்றாங்க ஏதோ பேசுறது அப்டின்றத ஒரு வீட்ல ஒரு அம்மா அப்பா கூட பொறந்தவங்க இருக்காங்கன்னா நம்ம வீட்ல மட்டுந்தா நம்மனால நம்ப என்ன நெனைக்கிறோமோ அத பேச முடியு நம்மளுக்கு என்ன தேவையோ அத சொல்ல முடியு அவுங்க தேவைகள நம்ப புரிஞ்சு நம்ப நடந்துக்கனு அப்டிங்கிற மாரினா இப்போ காலத்து பிள்ளைகள் இல்ல என் நண்பர்கள் தா எல்லா விளாடுறது என்னவோ ஆ போய் நே அதுவும் நேர்ல போய் ஆ கிரவுண்ட்ல போய் விளாடுறதுல்லா கெடையாது எல்லாமே தொலைபேசியிலதா எல்லாமே அப்டியே உக்காறது ஒரு மூலையில அதையே விளாடுறாங்க கத்தறது ஆ வாடா வாடா வாடா பாக்கலா வாடா கன் ஷூட் பன் ஷூட் பண்ண இந்த மாரி கேம் தா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கு அந்த ஒரு டெவலப்மெண்டான கேமா அப்டின்னு கேட்டா விளையாட்டா இட உள் உடலுக்கு ஏற்ற மாரி விளையாட்டா உடற்பயிற்சி பண்ற மாரியா இல்ல ஒரு மூளைக்கு ஒரு பயிற்சி தர மாரியா இல்ல காலுக்கோ கையிக்கோ நம்ம உடல் எதுக்குமே ஒரு இது எந்த மாரி பயிற்சியுமே கெடையாது அப்டியே தொலைபேசிய பார்த்து பார்த்து அந்த ரேடியேஷன் கண்ல பட்டு பட்டு கண்ணும் போது கை வெரல்கள் அந்த வெரல் அந்த மாரி நகத்தி நகுத் த்தி ஆறு எதுக்குமே ஒரு பயன்படாத ஒரு விளையாட்ட இந்த காலத்து பசங்க விளாடிட்டு இருக்காங்க இந்த தொல பேசில அப்படிங்கறதா நம்பளுக்கு எல்லாத்துக்குமே தோணுது விளையாடுறாங்கன்னா வெளில போயி விளையாட்றது ஆ அது ஒரு ஒரு ஆரோக்கியத்த தரும் வெயில்ல போய் விளையாட்றது இப்ப காலை வெயில்லா பட்டுச்சுன்னா நம்மளுக்கு விட்டமின்ஸ் கெடைக்கும் அந்த மாறி விளையாண்டா கூட பரவால்ல காலையில ஏஞ்ச்சதுல இருந்து் இரவு படுக்கிற வரைக்கு முழுக்க முழுக்க ஆ தொலைபேசி தா அவங்களுக்கு மொத்தமே பேசுறது என்னமோ விளையாட்றது நேத்து அந்த ஃபோன்ல கொஞ்சோ மிஸ்ட்ரியா ம் சோ சார்ஜ் கம்மியான உட்னே பாத்தாதா யாரையாவது தேடுவோம் அங்க அது கூட அம்மா அப்பா வேணா ஏதாவது கூட பொறறந்தவங்களா இல்ல சித்தி பசங்க அத்தை பசங்க அப்ப வேணா தேட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லன்னா அவுங்களுக்கு தனி ரூமு அவங்களுக்குன்னு எல்லா தனியா குடுத்துட்றாங்க படுத்து தூங்கிற்றாங்க அந்த ஃபோன் கொஞ்சோ சார்ஜ் ஆகுற வரைக்கும் இந்த காலத்து பிள்ளைகள் கொஞ்சோ வந்து அம்மா அப்பா அப்படின்ட்டு கொஞ்சோ உறவுகள புடிச்சு அம்மா அப்பா அத்தை மாமா சித்தி நித்தப்ப யார வேணாலும் வச்சுக்கலாம் உறவுகளை வந்து கொஞ்சோ பேசியோ அவங்கள போய் பாத்து அந்த மாறி நேர்ல போய் அவங்கள பாத்து பேசுறதுல உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கு அவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி இருக்கும் அப்பா எங்க இன்னைக்கு வந்து என் அண்ணன் பையன் வந்து என்ன பாத்துட்டு வந்தா அண்ணன் பொண்ணு வந்து என்ன பாத்துட்டு வந்துச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்டின்னு நான் சொல்ல வரேன் தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க
ஆமா
உம்
சேரிங்க தோழி நம்ம இது இன்னொரு இதுல பேசலாமாங்க தோழி ஆக்கே ஷாப் நன்றி